நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ தோழி இப்ப என்ன உணவக மறந்து போனில வீ
வேற வேற ஏதாவுது டாபிக்கு பயணங்கள் பத்தி எடுத்துக்கலாமா தோழி
ஆ பேசலாம் தோழி பேசலாம் தோழி
பயணங்கள் பத்தி நா பேஸ்லாமா
திருப்புறோ அ
ஆ தோழி இப்ப போன வாரோ இந்த கோடை விடுமுறைக்கு என்னுடைய தோழி கேக்குதா
ஆ சொல்லுங்க
தோழி நா பேசுறது ஆ கேக்குதா உங்களுக்கு
ம் கேக்குது சொல்லுங்க
கோடை விடுமு கோடை விடுமுறைக்கு தோழி என்னுடைய குழந்தைங்கள கூப்ட்டுக்கிட்டு நா வந் ந்து கோயம்புத்தூர் போனோ தோழி குடும்பத்தோட போனோ
ஆ
ஆமா உண்மயாவே வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு அற்புதமான ஒ எடோந்தோழி பசங்கள வந்து கொழந்தைகள வந்து கூப்ட்டுடு இப்போ ட்ரெயின்ல போனது இங்கேருந்து போனது வந்து நாங்க வந்து தொடர் வண்டியில தா போனோ அந்த எட்டு மண் நேரோ நைட்டு டிராவலுங் இருகு போது குழந்தைங்க எல்லா தூங்கிட்டாங்க அப்ப போய் இங்கிருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்க வந்து ரயில் நிலையத்துல எறங்கிட்டு பக்கத்துல நியர்லேயே ஒரு வந்து ஒரு ரூம் வந்து வாடகைக்கி நாங்க எடுத்துட்டு அங்க பக்கத்துல ஈஷா ஈஷா கேள்விப்பட்டிருக்கீங்களா தோழி ஆ ஈஷா போய் பாத்துட்டு பக்கத்துல அங்க வாட்டர் பால்ஸு கோவை குற்றாலன் சொல்லிட்டு பசங்க என்னோடைய குழந்தைங்க நா என்னோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேந்து போய்ட்டு அந்த கோவில் குற்றாலத்துல போய்ட்டு நல்ல ஒரு பசங்கள விளையாட உட்டுட்டு நல்லாஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த எடோ போன எடோ அதோட என்னென்னா அந்த போற வழியில அந்த ஈசா போற வழியில அந்த அதோட பேருந்துல போம்போது அந்த அ அங்கிந்து பேருந்துல போபோது அந்த காட்சி அந்த மலையோட காட்சி வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு அழகா இருந்துச்சி இயற்கையோட அழக வந்து வர்ணிக்க வார்த்தையே இல்லங்ற மாரி செயற்கைக்கு இயற்கைக்கு வித்தியாசோ இதுதா கண்ணால ரசிச்சி நம்ம மனசால ஒரு நிம்மதீங்கிற ஒரு ஃபீல வந்து ஆ ரியாலிட்டில அந்த எடத்துல வந்து நடந்துச்சி எப்போது நம்ம இருக்கிற பிளேஸ்சுக்கு ஒரு வெளியில அந்த ஏடத்துல போயிருக்கோ ஒரு வேறுபாடு நல்லாவே தெரிஞ்சிது அந்த மலையோட அ அந்த மலையோட அழகா அந்த சிவனோட செல வந்து நடுல இருந்து எவ்ளோ கோடிக்கணக்கான மக்கள் அங்க வந்து உக்காந்து வயதானவுங்க முடியாதவுங்க எல்லாருமே வந்துருக்காங்க எதுக்காகன்னா இருக் க்கற காலோ வரைக்கு மன நிம்மதியோட நம்ம நெனைச்சத நெனைச்சிட்டு நிம்மதியோட நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வ வாழ்ந்திரு போனு சொல்லிட்டு அந்த எடத்துல வந்து தியானம் தியான மேட ஒண்ணு இருக்கு தியானோ லிங்கோன்னு இருக்கு ஈசா அடுத்து தியானோ லிங்கோ அடுத்து வாயு லிங்கோ இது மாரி வரிசையா இருக்கு அது மரி ஒவ்வொருத்தர்தியு விசிட் பண்ணு எல்லாத்தையு வந்து பாத்துட்டு பசங்களோட ஜாலியா வெள்ல போயிட்டு அ உணவகுத்துல போய் மதிய உணவு நாங்க எல்லாரு ஒன்னா சாப்டுட்டு திரும்ப வர்ற வழியில கொஞ்சோ தூரோ நடந்தே அ வா நடந்தே வந்தோர்லா கொஞ்சோ தூரோ‌ பேருந்துல இது பண்றதுக்கு இன்னொரு கொஞ்சோ தூரோ ஆட்டோல வரணு ஆனா நாங்க நடந்தே பேசிட்டு வந்தோ ஏனா அங்க உள்ள வி யோ அப்டி அந்த மலையிலந்து அந்த எடத்துலந்து நடந்து வர்றது அவ்ள அழகா இருந்துச்சி
எனக்குமே தோழி எனக்கு ஈசா போய் பாக்கனு அப்டின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆ சேயானா அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்து எனக் வந்து ஒத்து வரல அப்டின்தா தோழி நெனக்கணு அது எப்டி தோழி பே ப பேருந்துலதா பயணோ செஞ்சீங்ளா
ஆமா தோழி பேருந்துலதா பயணோ பண்ணோ எங்கேது எட்டு மண் நேரோ ட்ராவல் தோழி எங்களுக்கு அதனால நாங்க ஆமா ட்ரெயின்ல ட்ரெயின்ல தோழி பேருந்துலந்து அங்க ரயில் நிலையத்தில இருந்து நீங்க போணுன்னா அங்க இருந்து போறதுக்கு வந்து கரெக்டா ஒரு நாப் முப்பது நிமிட ஆவு தோழி ஈசாவுக்கு போறதுக்கு ஆ அத அத்னால ரயில் நிலையத்திலந்து கரெக்டா ஒரு நாப்பது நிமிடோ நீங்க ஈசாவுக்கு போனு
அப்ப இந்த ஈசா அந்த அந்த சிவனுடைய அந்த இது இருக்கு அது தான் தோழி
ஆமா தோழி கருப்பா ஸ்டாச்சு ஒண்ணு இருக்குல்ல சிவனோடது வந்து அதுதா அங்க வந்து ஃபேமஸ் ஆன எடோ ஈசாவுக்கு பக்கத்துல நியர் வந்து மருதமலை மருதா மருதமல முருகன் கோயிலு போனோ தோழி மருத ஆ மருத மல முருகன் கோயில் பாத் பாத்தீங்கன்னா அந்த அங்கிருந்து போயிட்டு அந்த மருதமலை உள்ள கோயில் போறதுக்கு நம்ம நடந்து போறதுக்கு ரொம்ப தூரோ ஆனா அந்த மருதமலைக்கு மேல ஏறதுக்கு படி வந்து மொத்தோ எண்ணூத்தி முப்பத்து நாலு படி தோழி
அப்பா
எண்ணூத்தி முப்பத்தி நாலு படியு நம்ம மேல ஏறி போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷ் ஏ கொழந்தைங்ள வச்சிட்டு போறது ரொம்ப கஷ்டமாருந்துச்சி டைமு நமக்கு பஞ்சுவலா நம்ம போய் சாமிய பாத்துட்டு வர்ணும்னா அதுக்கு வந்து ஒரு சிறப்பு பேருந்து ஒண்ணு ரெடி பண்ணிர்ந்தாங்க தோழி அதோட கட்டணோ வந்து கூட கம்மிதா அதுல நாங்க எல்லா குடும்பத்தோட ஏறிட்டு கரெக்டா மலைக்கு மேல மருதமலை அந்த கொண்டை ஊசி வளைவு எல்லா அவளோ அழகா ரொம்போ ஒரு பயங்கரமா இருந்தது தோழி அங்கிருந்து மேல இருந்து பாக்கும்போது கீழ குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டியா வீடு சின்ன சின்னதா ஆ அத வரும்போது அந்த அந்த வீவ்ல வந்து அத பாத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அங்கேந்து ஒரு பத்து நிமிடம் அதுல இருந்து வரதுக்கு
நாங்களே இப்ப அடுத்த வாரோ வந்துட்டு நாங்க இப்ப வெளியில போலா அப்டின்ற மாரி தா தோழி பிளா யோ ச்சு வச்சிருக்கோ அதாவது ஆ இப்ப பழனி போகலா அப்டின்ற மாரி நாங்க யோசிச்சு வச்சிருக்கோ தோழி ஆ
ஆ சரி தோழி
ஆ ஆனா வந்துட்டு பழனி போகறோ நா அங்க இருந்தது நீங்க சொல்லக்கூடிய எடம் வந்து தூரம் இரு தோழி அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம தான இருக்கு
அங்க ஆமா தோழி பழனில இருந்து இங்க கோயம்புத்தூர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தோழி நீங்க வந்து குழந்தைங்கள நம்மளோட விருப்பங்கள் வந்து கடவுள வழிபடுதல் குழந்தைங்களுக்கு வந்து கடவுளை இப்பதா வழிபடணு தனக்கு தேவ நம்ம நோய் நொடி இல்லாம வாழணு அப்டிங்கறது வந்து அந்த மெச் சூருடிங்கந்து வந் சாமி கும்புடுவாங்க இதுதா தேவ நம்ம நம்ம இருக்கிற வரைக்கு பசங்களுக்கு சாமி நமக்கு அப்புற சாமிங்கிறது வந்து ப கொழந்தைகள் வந்து அதுக்கப்புற தா தேடுவாங்க அதனால மோஸ்ட்லி அதனால பாத்தீங்கன்னா வச்சுங்கங்களே நா வந்து இயற்கை அழக ரசிக்கிற மாரி ஒரு எடோ கொழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு வெளையாட்ற எடோ இதுக்குதா அதிகமா அழைச்சிட்டு போனோ தவர கோவிலுக்கு அதிகமான நா அழைச்சிட்டு போனது கெடையாது தோழி
அப்படிங்களா என்னன்னா அதிகமா வந்து இந்த கோவிலுக்குதா தோழி அதிகமா நாங்க வந்து பயணோ பண்ணிருக்கோ க்க அதாவது எப் ம் இங்க இப்ப நாங்க ரொம்ப பண்றது வந்துட்டு கோவில் தா நாங்க வேற எதுவு எனக்கு அதிகமா எங்கேயு போறதுக்கு எனக்கு பெருசா எது விருப்போருக்காது அதனால கோவிலுக்கு ரொம்ப அதிகமா விருப்பட்டு போறது தோழி ஆ எனக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறோ இப்ப நம்ம நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா எங்க சுற்றி பாக்கறது அப்டின்றதே ஒரு பெரிய கொழப்பமா இருக்கும் தோழி அப்டிங்களா
கண்டிப்பா
ஆ இப்போ இங்க போறதா அங்க போறதா அப்படின்ற மாரி மிகப் பெரிய கொழப்பமாருக்கு அது போலதா இப்போ நா வந்து யோசிச்சிருந்தது என்னன்னா
மூணாறு போலா தோழி மூணாறு போனீங்கன்னா நல்லாருக்கு அது மாதிரி நீங்க வந்து கொழந்தைங்கள கூட்டு போனா அந்த குற்றாலம் சைடு அந்த பால்ஸ்ஸு சைடு அதுப்போல அதே வந்து நீங்க இன்னு ரெண்டு மூணு எடோ இருக்கு நம்ம அடுத்த டாபிக்கல்ல கூட பேசுவோ தோழி இப்ப நீங்க இந்த ஈசாவை பத்தி நீங்க கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாப்புலரான பிரப் பலமான ஒரு எடோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருக்கு அதுல ஒரு பத் து ஆ பத்து எடங்கள் இருக்கு அந்த பத்துல பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு இடங்கள் வந்து ரயில் நிலையத்திலேருந்து ஆ இரு ர ரயில் நிலையத்தில ரெண்டு ஸ்பாட்ருக்கு நீங்க உங்களோட டிராவல் டைம் வந்து நைட்லேருந்து போனா ஒரு எயிட் ஹர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோகலே அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு எடோம் வந்து விசிட் பண்ணலா அதுல்ல
ம் ம் சரிங்க தோழி
அது வந்து உங்களோட டைமிங்க பொறுத்து
சரிங்க தோழி அதுதா தோழி இப்ப ஆனா வந்து நாங்க இப்ப வந்து மதுரை போகலா அப்படின்ற மாதிரி நா யோசிச்சுட்டு ஆ மதுரைக்கும் இதுக்கும் வந்து அந்த மதுரை சைட்ல வேற ஏதுவு உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எதும் இருக்கா தோழி சுற்றிபார்க்ககூடிய எடோ அப்டின்னா
மதுரைய பொறுத்தவர மீ மீனாட்சியம்மன் கோயில் தா தோழி எனக்கு தெரிஞ்சது நா இது வரைக் க்கு மதுரைக் போனதில்ல உங்க நீங்க சப்போஸ் போனீங்கனா மதுரையிலே நெறயா அந்த கருப்பண்ணசாமி கோயில்லாம் சோ இருக்குல அந்த கோயில்லா வந்து மதுரையில நீங்க நார்மலா நம்ம இங்க பாக்கறத விட மதுரையில உள்ள வந் து சிலைகள்லா வந்து ஒரு மாரி வித்யாசமாருக்கு பாத்தோன்னே சாமி வருதுன் சொல்லுவாங்களா அது மாரி இருக்கு செலைகள்லா
ஓ அப்டிங்
அ ஆ அங்க வெச் சப்போஸ் நீங்க மதுர போனீங்னா சொல்லுங்க ஏன்னா எங்க வீட்டு சைடு எங்ளோட மாமனார் வந்து ஒரு ஸ்சபதி அவாங்க வந்து நல்லாவே செல செய்வாங்க எங்களோட கொலதெய்வத்திலருந்து நாங்க வழிபட்ற தெய்வத்திலருந்து சிவன்லருந்து கையால செலயா வடிச்சி கடவுளே ம் இப்போ அவங்களே கையாலே உளியாலே செதுக்கி வந்து செலைய வந்து உருவாக்குனதுனால சாமிய பாத்து பாத்து எங்களுக்கு வந்து எல்லா இதுமே அப்டியே பதிஞ்சி போய்ட்டு
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி இப்ப
ஆ எங்களோட மாமனாரே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து புக்கு மேல குடுத்துருக்காங்க இந்த சபதியில வந்து ஒரு அமைப்பு வரையண்னா அதுக்கு பேசி அடிப்படயா என்ன தெரியணுங்கற மாரி அதனால இந்த சாமியோட இது அந்த சபதி அந்த கோயில்ல என்னென்ன வைபாங்க இதெல்லா‌ கொஞ்சோ தெரியு தோழி எனக்கு
அத
ஆ அதனால நீங்க மதுரையெல்லா போனீங்கனா பாக்க வேண்டிய எடோ நெறையா இருக்கு தோழி ஏனா மதுரைய பொறுத்த வர என்னது சிவன் தலங்களு இருக் கு அம்மன் தளங்களு இருக்கு நம்ம தனியா அத போய் வழிபடணு இப்பல்லா நமக்கு வந்து ஈஸியா இருக் கு ஒன்னு ஒன்னு வெள்ல போறதுக்கு நம்ம யாரயு யாரு போனாங்கனா கேட்டத வச் சி அனுபவங்கள போலா இல்லனா நம்மளே வந்து தொலைபேசி மூலோ நம்ம தகவல கூட எடுத்துக்கலா
செரிங்க தோழி செரிங்க தோழி கண்டிப்பா
ஆ நீங்களு அது மாரி மதுரை கண்டிப்பா போனீங்கனா எனக்கு உங்களோட அனுபவங்கள சொல்லுங்க தோழி நா மதுரை இது வரைக்கு போல நீங்க போக வேண்டிய எடோ கோயம்புத்தூர் போனீங்கனா நல்ல அருமையான பிளேஸ் கொழந்தைங்கள வச்சிருக்கோ நல்லா ஒரு சந்தோஷமா இருந்துட்டு வர்லா தோழி ஏனா கோயம்புத்தூர்ல நெறையா இருக்கு ஈசாவே போனோம்னாலே ஒரு திருப்தி தா இங்கிருந்து போயிட்டு வரதுக்கு
செரிங்க தோழி செரிங்க தோழி யா அதுதா தோழி இப்ப நீங்களு வந்துட்டு போனீங்க அப்டின்னாக்க கண்டிப்பா பாரதி ஏ நானு போனேனாக்கா நிச்சயமா வந்துட்டு உங்ளுக்கு கூட எங்கெங்க போனே அந்த எடங்கல்லா எப்டி இருந்தது அப்படிங்றத நானு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறே கண்டிப் பா செரிங்ளா ம் நா நிச்சயமா நீங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த எ என்ன ஊரு சொன்னீங்க
நா சொன்னது வந்து கோயம்புத்தூரு தோழி ஆ கோயம்புத்தூரு கண் அ கண்டிப்பா நீங்க அங்க பேய்ட்டு உங்களோட பயணங்கள வந்து என்ட பதிவு பண்ணுங்க தோழி அடுத்த அழைப்புல பேசலா தோழி நன்றித்
நன்றித் தோழி
ம்